ஹலோ வணக்க தோழி நான் பேஸ் றது கேக்குதா அ ஆ சரியாருக்கு சேரி நம்மா நம்மா அந்த தலைப்பயே கன் னு தொடர்ந்து பேசலா
கண்டிப்பா தலைவி பேஸ்லா பேஸ்லா ஆமா கண்டிப்பா
இப்ப அந்த கார்டனிங் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷ்யந்தா நம்ம தோட்ட ம் ஆமா முன்னாடிய மாத்ரி இல்ல முன்னாடி எல்லாரு வீட்ல முன்னாடி அவ்ளோவு காய்கறிகள் எல்லா அந்தளவு ஊட்டசத்து இல்லாம வர்றது கெடையாது ஏனா இவ்ளோ மருந்து அடிக்கமாட் நாங்க இவ்ளோ மருந்து தெளிச்சி இவ்ளோ நச்சுத்தன்மையோட வரவ்னு சொல்ல முடியாது அதனால முன்னாடி உள்ள காய்கறியலா சாப் டு வளந்துவாங்க கொஞ்ச நல்லா ஹெல்ப் கியானா இப்ப நம்மளே பாக்குறோ எல்லா வீடியோவுமே பாக்குறோ எவ்ளோவர் மருந்துகள் தெளிக்ராங்க அது அவ்ளோ ஹெல்த்தியா வரணுனா அவ்ளோ மருந்து குடுத்தா மட்டுந்தா அந்த பழங்களால அவ்ளோ ஹெல்த் தியா வர முடியுது
கண்டிப்பா இப்ப என்னனா வந்து அதுக்கான இப் இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு காய் வளையறதுக்கோ ஒரு பழம் வெளையறதுக்கோ அது வந்த் அந்த அளவு அந்த அந்த கால அவகாசத்த அவுங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க அத சீக்கிரமா பண்ண வெக்கணோ சீக்கிரமா பண்ண வெக்கணோ அத மருந்த தெளிச்சு தெளிச்சு ஆ
எடுத்துக்குவோ அப்டீங்குற மாரி அதுக்கு மருந்து செலுத்தியோ அத பெருசாக்கி அதை சீக்கிரமா அறுவடைக்கு கொண்டு வந்துடுறாங்க அது வந்து நமக்கு தா கேடு நம்ம சாப்பிடுறது மூலமா அது ஒரு ஸ்லோ பாய்சன் அந்த மாரி இப்டிதா அது அதனால இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வீட்டு தோட்டம அமைச்சறாங்க நமக்கு தேவையான காய்கறிகள் அவுங்கள மொளைக்க வெச்சுறாங்க மோஸ்டா இப்ப எல்லார் வீட்லயு ஒரு வீ தோட்டம் இருக்கதா செய்யுது நானுமே பாக்குற
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அது வந்து ரொம்ப அது ரொம்ப நல்லது தோழி நமக்கு தேவையான காய் ஏரியாவது நம்ம வந்து வ இதுப் பண்ணி புடுங்கி அத வித்து அத காசாக்க காசாக்குறத விட நமக்கு தேவையானத நம்மளே ஆரோக்கியமா வந்து இது பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயோ தோழி
கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயோ அதுதா இத என்ன சொல்றது இந்த விஷயத்த எல்லாருமே ஒரு ரொம்ப தெளிவா பண்றாங்க அப்டிங்கற மாரி அதா நா இப்ப சொ சொல்லுவ இப்ப நானுமே வீட்ல என்ன பண்ணுவேனா கீர எல்லாமே இங்க வந்து கீரை காய் கீரைகள் மோஸ்டா நான் நட்டு வெச்சிருவ என்னன்னா ஒர்க்கா வாங்கிருப்போ அந்த தண்ட தா நட்டு வெச்சாலோ எனக்கு வந்துரோ சிவப்பு குரைய கீரையா இருக்கட்டோ பொன்னாங்கன்னி கீரையா இருக்கட்டோ கரிசலாங்கனி கீரையா இருக்கட்டோ இந்த மாரி எல்லா கீ வகை கீரைகளையும் நட்டு வெச்சாலுமே எனக்கு வந்துரோ சோ நான் அத அறுவட பண்ணி எனக்கு பிள்ளைங்களுக் ஸ்கூலுக்கா டக்குன்னு வெச்சு விட்றுவ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வீட்லேயே பண்ணிருவே
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நமக்கு வந்து அந்த மருத்துவ செடி வந்து ரொம்ப முக் கியம் தோழி நீங்க சொல்ற மாரி வந்து கீரை வகைகள் எவ் எவ்ளோ எவ்ளோ முக்கியமோ அந்த மாரி வந்து மருத்துவ செடி ரொம்ப முக்கிய துளசி சியா இருக்கட்டும் கற்பூரவள்ளியா இருக்கட்டும் அப்போறோ வந்து அந்த வெத்தலையா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து நம்ம வீட்லயே வச்சி கிட்டோன நம்ம எதுக்கும் இதுக்காக போய் வெல்ல போவ் வேண்டியதில்ல திடிர்னு புள்ளேங்ளுக்கு எதோவ்து சளி புடிச்சிருக்கு இல்ல எதோ ஒரு மாரி இருக்கு அப்புடின்றப் பச்சத்திலே நம்ம ஒடனே அதை கசாயம் செஞ்சு குடுக்கும் போது அது ஒடனே சரியாயிடும் அது ரொம்ப அடுத்த லெவலுக்கு போகாம வரும்போதே அது ஆரம்பத்திலேயே அத வந்து நம்ம கண்டெறிஞ்சு அத நம்ம செஞ்சிக் கிறதுக்கு வந்து இந்த வீட் ர்க அந்த குட்டி குட்டி செடி மர்த் மருத்துவ செடி எல்லாமே ரொம்ப உபயோகமாக இருக்கு
ஆஹ் அதும் நல்லாருக்கு நா துள்சி எதாவ் ஆஹ் யூஸ் பண்ணேனா டீக்கு யூஸ் பண்வேன் நா டீக்கு எதுக்காட்ச்சாலும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்களேன் நா வந்துட்டு டீ போடுதா சொல்லுவாங்க என்ன எல்லா டீ போட்றேன் அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் போட்டு டீ குடிப்பேன் பெருஞ்சீரகம் போட்டா ஆஹ் எனக்கந்த வாஸ்சன ரொம்பப் புடிக்கும் எல்லாத்துக்குமே அது புடிக்காது எதோ நீ என்ன பிரியாணியா செய்ற அப்டிங்கற அளவுக்கு என்ன ஓப்பனாவே கேட்ருக்காங்க ஆனா நா எனக் புடிக்கும் பட் ட்டபோடுவேன்
ஆஹ் பட்ட கிராம்பெல்லா போடுவாங்க அத வந்து மசாலா டீ மசால்க்காக அந்த மசாலா ஃபிளேவருக்காக அதப் போடுவாங்க ஆனா
நா பெருஞ்ஜீரகம் போடுவேன் போட்டு நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணிப் பாருங்க உங்களுக்கு மட்டுமே வேண்ணா ட்ரைப் பண்ணி பாருங்க நல்லா கொதிக்கும் போது ரெண்டு ஒரு மூணுனும் மூணு நாலு பீஸ் போட்டு பாருங் க அந்த ஒரு வாசன அவ்ளோ அந்த அரொமா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு என்ன என்னோட போ ஃபர்ஸ் ஆஹ் எனக்கந்த அந்த் பெருஞ்ஜீரகம் புடிக்கும் அப்பொற நா என்ன பண்ணுவனா தொளசி கூட போட்டுக் குடிச்சிர் க சும்மா அந்த இது கூட தொளசி போட்டாலுமே அந்த ஒரு ஃபிளேவரு எனக்கு நல்லாப் புடிக்கும் அதனால நா வந்துட்டு என்னோட டீயெல்லா கேட்டா நா எத வேணாலும் போட்டு குடிப்பேங்கற மாரிதான் ஏய் டீயில என்னத்த கெடச்சாலும் போட்டுறோம் போல அவ்ளோ டீ புடிக்கும் டீனா அவ்ளோ புடிக்கும் அத்னால டீய நா ரசி
ஆனா அது ரொம்ப கண்டிப்பா ஆனா அது ரொம்ப குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க பட் ஆனா எதோ எதோ ஒரு நேரம் ஒன்னா குடிக்க
விஷயம் என்னால இது வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுல்ல
கம்மி பண்ணிக்கோங்க அவ்ளோதான் இது ரொம்ப இல்லாம ஒரு நாலு டைம் அஞ்சு டைமுன்ற பட்சத்துல அத வந்து ஒர் ம் நா மூணு டைம் நாலு
உம் அவ்ளோல்லாம் போகாதுங்க நாலு டைம் அஞ்சைமெல்லா போகாது என்னன்னா பால் டீ தா இங்க இங்க பால் எங்களுக் எ எப்பமே கெடக்கு ஏன்னா பசும்பால் வீட்டு பால் தா எங்க வீட்ல எல்லா பசுமாட்ருக்கு சோ வீட் ட்டுப் பால்தா இப்ப காலைல ஒரு டீ கடயாது எல்லாருமே காலைல காஃபி தா ம் ம் காஃபி ரொம்பக் கேட்டு டீய விடவோ ஆனா என்ன இங்க எல்லாருக்மே காலைல காப் சிதா டீ வந்துட்டு எல்லாருமே எடுத்துக்க மாட்டாங்க அ டீ ஒரு ப்ராசஸ் பாத்தரகங்ழுவுற ஒரு ப்ராசஸுக்கே எல்லாரு பை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்கள இப்ப காஃபின்னு வச்சுக்கோங்களே பால காச்சி ஆத்துனா போது முடிஞ்சிரு இது டீ போட்றதுனா ஆ வெயிட் பண்ணனு பாத்ரங்கழுவ் உன்னு அது ஒரு பெரிய ஒர் ப்ராசஸ் தா ஆனா நா அத கொஞ்ச இர் இல்லு எனக்காக அப்டி இருந்து போட்டு குடிப்பே அந்த கலரு வறதா இருக்கட் அந்த வாசனயா புடுச்சி அப்புறமா இருத் அந்த டீய குடுச்சி எழும்புற வரக்கு அந்த இருப்த்தி அதுக்காக தா அந்த பின் வாசல் அந்த வீட்டோட பின்வாசல்ல இருந்து பாத்து குடிக்கிறதில்ல தது ஒரு பெரிய ஒரு திருப்தி
கண்டிப்பா கண்டிப்பா அதுர புடுச்சாமா ஆமா இந்த மழ பே மழ நேரமா இருக்கட்டு மழ நேரமா இருக்கட்டு இந்த மாரி மழ பேய்து அப்டின்னா ஏதாவ் சூட சா குடிக் கின்ம்போல இருக்கு அந்த டைம்ல போட்டு பாக் பாத்துக்கிட்டே குடுச்சா அத ஒரு தனி சொகொந்தா
தந்திசவா ந இப்ப ஒரே இங்க ஒரே மழைக்காலந்தா எப்ப மழ வருது எப்ப பால போகுதுன் தெரியாது இப்ப எதா ரொம்ப குளிர் வந்துச்சுன்னா இப்படா ஏதாவ்து போயி பண்ணலா இங்க வந்துட்டு பழம் பொரி அதிகமா பழம்பொரி உப்பு சொல்வாங்க கேர்ளா சைடுங்குறதுனால வா ஏத்த ஏத்தம்பு ஏத் தங்காய் நெ நெந் திரங்காய் அதுல வந்துட்டு பொரி பண்ணு இந்த ப பழுத்த பழத்துல பண்ணுவோ மைதால முக்கி பொறிச்சி சாப்டுவோ அத்
பழபஜ்ஜியு அங்க ரொம்ப பேமஸோ பழபஜ்ஜின்னு சொல்லுவாங்க பழம்பொறி ன்னு அப்படி சொல்லுவீங்க ஆ அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப புடிக்கூ அது வந்து எனக்கு அப்டி னா என்னன்னு கூட தெரியாது நா இது வேல பாக்கு மோது சென்னயில வேலை பாக்கும்போது வந்து அங்க என் பிரெண்டு கொண்டு வருவா அவ வந்து கேரளா இப்ப அவ வந்து எனக்கு பிடிக்குன்றதுக்காக ஸ்பெஷலா எனக்காக தனியா செஞ்சு கொண்டு வ
ரொம்ப ஈஸிதா அந்த டிஷ்ஷு நம்ம நேத்தங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா மைதாமாவு வேணு கொஞ்சோன்டு சுகர் போடணு எல்லோ இந்த மஞ்சள் பொடி போடணு மாவு கொஞ்சத்த கரெக்டா கரச்சு வெச் ட்டு ஏத்தங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணு நால்லா சின்னதா கட் பண்ணுவ வெளிய கடையில வாங்கனா நம்ம நீட்டா கட் பண்ணிருப்பாங்க உள்ள அவுள் வெச்சிருப்பாங்க இல்லாம நம்ம குட்டியா கட் பண்ணி அதுல முக்கி பொறிச்சா போது ப்ச் கொஞ்சோ ஆயிலியே ஃபுட்டுதா அது நிஜமாவே அது ஒரு ஆயிலி ஃபுட்டு ஏன்னா அதுல ஆயில் வந்துட்டு அவ்ளோ சோர் ஆயிரு போ சாப்பிடும் போதா நமக்கு தெரியு ம் நல்லா ஆயில் உரியு ஆனா என்ன நம்ம எதாவது ஆசைக்குனா நீ என்னைக்காது ஒரு நாள்னா விடுவீங்க டெய்லி அது வந்துரு நமக்கு ப பக்கத்துலயே வெளிய போறேன்னு வெச்சுக்கோங்களே இங்க பழம்புரி இல்லாத ஒரு இடமே கிடையாது பழம்புரிதா நல்லா இருக்கு நம்ம நம்பி வாங்குவோ ஆ அதனால அதிகமா என்ன வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் சொல்ற மாரி இருக்கு இல்ல சாட்டர்டே ச சண்டே வெளில போறோனா அவ்ளதா அன்னைக்கெல்லா அதா சாப் சாப்பிட மாரி இருக்கு கண்டிப்பா அது ஆஹ் இங்க பழம்புரி அது இங்க வட எல்லா இருக்குங்க ஆனா வட இருக்குந்தா பழம்புரி ரொம்ப பேமஸ்ன்னு சொ எல்லாருக்கு அது ஒரு தெரியு அது நல்லா இருக்கு பழோ ஹெல்த் ட்டு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணோ இருக்குல்ல சோ அதுக்காக ஏத்தங்காய் ஆ அந்த க்காக வாங்கிருவாங்க இங்க அப்படியே சிப்ஸ்ஸு ரொம்ப பேமஸ்ஸு செ அந்த ப வாழைப்பழத்துல போடறது நேந்தரபழ சிப்ஸ்ஸு நல்லா இருக்கு ஒவ்வொரு இப்ப தட்டையா போடுவான் இங்க அதாவது கொஞ்சோ வெயிட்டாவும் போடுவாங்க ஸ்லைட்டாவும் போடுவாங்க அந்த மாரி அப்புறோ கிழங்கு வத்தலுமே ரொம்ப ஃபேமஸ் இங்க
சரி சரி சரி யா
கிழங்கு
ஆமா
வ்லங்கிரு மரிச்சின கிழங்குன்னு நெனக்கய வேப்புல் அந்த கிழங்கு மது சாப்ட்டா அத விட அமிர்தம் வேற இல்ல
கண்டிப்பா அந்த கேர்ளா கேர்ளா உணவே வந்து அது ஒரு வித் வித்தியாசமானதுனா இங்க உள்ளத விட வந்து அங்க வந்து ரொம்ப ஸ்பைஸு சேக்க மாட்டீங்ளோ
பைசஸ் இருக்கு பீஃப் இருக்குள்ள அங்க பீஃப்லதா வரி நா எங்க வீட்லலா இப்டி கெடக் மோட எல்லா நாங்க வந்துட்டு மாடுதா தெய்வமா பசு மாடத்தா தெய்வமா கொண்டுருந்தோ கும்புட்றோ து எல்லாவேன் எடுத்துக்குட்டா எல்லாரு பீப் எடுத்துப்பாங்கதா காரோ எடுத்துகு ப்போ நா இல்லன் சொல்ல ஏனா மீன் இங்க எல்லாத்லியி மீன்யா மீன்ல ஸ்பைசஸ் தில்லாம இருக்காது ஆனா ஸ்பைசஸ் எல்லா இருக்கதா தி ஆனா என்ன இந்த மாதுரி கொஞ்ச வீட்ல உள்ள பொருட்கள்ளே அதிகமா சமையலுக்கு உட்படுத்துற மாரி இருக்குன் நெனை
ஆஆ நீங்க எதுவு அதிகமா கடைல வாங்காம எல்லாமே வந்து இருக்கறத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அதுதா அவுங்களோடது
ஒ எங்க மாமா வெளி ஊர்ல இருக்காங்க சிவகாசில இருக்காங்க அவங்களோட நைட்டு டிஃபன் தா டெய்லி ஹோட்டல் தா எங் மாமா போயிட்டு ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு அவுங்க சொல்வாங்க எங்கி ஹோட்டல்லல வாங்காத ஆளே இருக்காது எங்க ஹோட்டலே இங்க அவ்வுளோ ஓடுது அப்டின் சொல்வாங்க அத்தன ஹோட்டல்ஸ் இருக்கு நானு பாத் சிவகாசின் அவருக்கு வந்து பாக்குறே பக்கத்துல பக்கத்துல பக்கத்துல அவ்ளோ அ ஹோட் இருக்கு ஆன எல்லா ஹோட்டலுேமே பிஸ்
பிஸியாதா இருக்கு அது நீங்க சனிக்கிழம பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சனி ஞாயிற் பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையு ஆள் நின்னுட்டே இருப்பாங்கா ஆன்லைன் ஆர்ரு அவ்ளோ இருக்கும் அப்ளோ மாரி இப்ப எல்லாமே அந்த சனி ஞாயிறு இல்ல அந்தஸ் சனி ஞாயிறு எல்லாமே வந்து அந்த வீக்கெண்ட் அப்டின்றது வந்து அந்த மாரி எல்லாமே கடையா மாறிற் ஸ்ட்டு புலி
ஹோட்டலுக்கு சாப்டுமா என்ன நம்ம இப்ப துணி எடுக்க போறமா லீட் ட் ஆயிட்டா ரெண்டு மணி ஆயிட்டா அப்பர் ஹோட்டல் போறோ அவ்ளதா ஹோட்டலுக்குன் மெனக் டுட்டு போறா போ மாட்டாங்க இங்க ஆனா இப்டி எந்த ஆனாலு சுட் ஷுசக்ஸ் போன ஜென்ரேஷன் மாறிடுச்சுன் வச்சுக்கோங்ள முன்னாடி இப்ப எங்க அப்பால்லா ஊட்டலுக்கே அப முட்டா
நம்மளுது நமே ந நமல்ல வந்து டெயலி ஹோட்டலுக்கா போயிருந்தம். ஏதோ டிரெஸ் எடுக்க போறோம் ஏதோ தீபாவளி டைம் ஏதோ சாமி பாக்க போறோம் கோலுக்கு போறோ அந்ததிரி டைல வேற வழியில்ல லேட் ஆயிச்சு ஏதவும் வீ்ட்ல செய்யல அப்படின்ற பட்சத்துல மட்டும் தானே கோயிலக்கு வ
அதா போறோம்
ஆமா இப்போ உள்ள பிள்ளைங்க நார்மலா ஒரு கடை கூட்டிட்டு போனாலே பக்கத்துல ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்தோ கடைக்கு போய்ட்றாங்க உள்ள அவங்கதா
உம் அந்தமாரிதா அதா நாம அப்றோ பேசிட்ருந்தோல தோ ஊஞ்சல் அது வந்து ஊஞ்சலோட அஹ் ஒரு வித்தியாசமா இருந்துங்க நா பக்கத்துல ஒரு வீட்டு்ல ஒரு ப்ரக ப்ரவேசத்துக்கு பாத்த அந்த ஊஞ்சலு இப்ப இருந்துஸ் சாயிர மாரி அதாது சாயிர எடொ கொஞ்சமா இருந்துச்சு அதாது நம்ம ரொம்ப முதுகளவுக்கு பெருசாவு இல்லாம சின்னதா இருந்துச்சி கீழ உக்கார்ர எடோ நம்ப தின்னமா பெருசா இருந்துச்சி அதுல ஒரு யானை அண்ணோல்லா சிருந்தாங்க கைபிடிக்கிற எடத்துல அவ்ளோ இப்டி இருந்துதுபா குறதுக்கே ஒரு ப்ரம்மாண்டமா இருந்த மாரி இருக் ந்ச்சி அதுகு
துவிதமா வந்துர்ச்சுங்க முன்னாடி பாத்தீங்னா வ ந் அது மேல கற்ற உண்டல் ரெண்டு பக்கமு கட்ற ஊஞ்சல் மட்டுந்தா இருக்கு அ என்ன சொல்றது அந்த ஒரு மாரி இதாருக்கு அம்மி அது பேரென்ன அந்த ஸ்கூ இதலெல்லா வெப் பூங்காலெல்லா இருக்குல்ல அந்த மாரி நீளமான ஊஞ்சல் மட் டுந்தாருக்கு இப்ப வந்து நெற் றையா வந்துருச் நறைய விதவிதமா வந்துருச்சுமே அ முதுகு சைடு வந்து சின்னதா இருக்குற மாரி கீழ வந்து பெருசா இருக் க்க மாரி இல்ல கீழ கால் வரிக்கு வக்கிற மார் ஏ அந்த மாரியா லா வந்து ரொம்ப விதவிதமா மாறிருச் கண்டிப்பா தோழி கண்டிப்பா நல்லது தோழி நம்ம நேரம் முடிந்தது இன்னொரு அழைப்பு
ல உக்காந்து அ அ வா